நேரம் வந்து பாத்தோன்னா அது பொன் போன்றது அப்புடின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா காலம் வந்து பொன் போன்றதுன்னு எதுனால சொல்றாங்கன்னா இப்ப போன நிமிஷமோ நேரமோ நமக்கு வந்து திரும்ப கெடைக்காது அதனால எப்பையுமே வந்து இந்த காலத்த வந்து பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க அ ம் ஏன்னா இப்பன்னா நம்ம நெனைப்போம் ஒ நம்ம வந்து சின்ன வயசுலயே எல்லாம் படிச்சிருந்தோன்னா இன்னைக்கி நம்ம இவ்வுளோ கஷ்டப்பட்ருக்க மாட்டோமே அப்புடின்ல்லா சில பேரே நெனைச்சது நா அ க வா அவங்க வாய் வழியாவே சொல்லிருக்காங்க அ ஏன் ஈவன் என்னுடைய பேரன்ட்ஸ் கூட பாத் த்திகன்னா என்னுடைய பெற்றோர்கள் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆ இ நான் வந்து இந்நேரம் படிச்சிருந்தேன்னா ஆ ய் நான் வந்து இவ்ளோ கஷ்டப்பட்ருக்க தேவையில்லை இப்போ வந்து வேலை வாய்ப்பு இல்ல அப்டின்றதுனால செல நேர அவ்ங்க வந்து அந்த சுமை தூக்குற வேலை இருக்கு இல்லையா அந்த வேல கூட அவ்ங்க போய் பாப்பாங்க அப்பதா சொல்லுவாங்க அடிக்கடி அந்த வார்த்த அ நாங்க இருவர்ல ஒரு த்தங்களாவ்து நல்லா படிச்சிருந்தோம்னா அந்த காலத்துல அ இப்ப வந்து இந்த நேரத்துல வந்து நாங்க கஷ்டப்பட்ருக்க தேவ இல்ல அ நாங்க வந்து இப்போ ஒரு ஒ அ நல்ல ஒரு நெலைமைலயாது இருந்திருப் போ இப்ப அப்ப நாங்க படிக்காம அந்த காலத்த வீணடிச்சு அ வெரய பண்ணனால இன்னைக்கு நாங்க வந்து அதுக்கான பலன வந்து தெனந்தோறு அனுபவிச்சிட்ருக்கோ எங்களால ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்க முடியலனு சொல்லி சொல்லைலதா நமக்கு அந்த காலத்துடைய அருமைையெல்லா தெரியு அந்தந்த நேரத்துல வந்து நம்ம படிக்கிற காலங்கள்ல படிச்சிறணு அ நம்ம வேல பாத்து ஒழைக்கிற நேரங்கள்ல ஒழச்சு நம்ம சம்பாதிக் ச்சு வச்சுக்கணுனு சில பேர பாத்து நமக்கு தெரியு நீங்க இந்த காலம் வந்து அப் அ இந்த மாதிரி அ இருக்குன் நீங்க நெனைக்கிறீங்களா
ஆமா நிச்சயமா ஏனா காலம் பொன் போன்றது அந்த இது சொல்றது வசனம் வந்து செரியாதா இருக்கு ஏனா எல்லாருக்கு அனுபவப்பட்ருப்பாங்க போல எ எனக்கு இருக்கு ஏனா நா ஒரு அந்த கொரோனா அந்த நேரத்துலலா வந்து அந்த வீட்ல இருந்தே வேலைய பாக்கக் கூடிய அந்த இதெல்லா வாய்ப்பெல்லா வந்தது இல்லையா அப்பலா நா வந்து ஆ அது வந்து நானு அப்பயே ஒழுங்கா அதுக்கு உண்டானத நா முயற்சி எடுத்து பண்ணிருந்தா என்னவோ தெரியல அப்பயே கொஞ்ச ஆ அ அப்பயே வந்து வேலைய வாங்கிருக்கலா அப்டின்னு அதுக்கப்றோ அதுக்கா கொஞ்ச நாளுக்கு அப்பற என்னுடைய தோழி வந்து அதுல வே ஆ பண்ணிட்ருந்தாங்க ஒரு இது அந்த கோர்ஸெல்லா பண்ணிட்ருந்தா அப்ப நானும் போய் பண்லானு நா என்ன பண்ணேனா அந்த மொதல்லயே வந்து அந்த தேர்வு மாதிரி எதோ வச் ச்சிருந்தாங்க அத நானு படிக்காம தா திடீர்னு அது தேர்வுன்னு எனக்கு தெரியாது அ எதிர்ச்சியா வந்து எடுக்க எனக்கு தெரிஞ்சத மட்டு சொன்னே இன்னு கொஞ்ச படிச்சுட்டு வாங்கன் சொன்னாங்க எனக்கு அ ரெண்டு தடவ அதே மாதிரியானதுனால நா என்ன பண்ணிட்டேன்னா சேரி வேண்டா அப்பற பாத்துக்கலா இது கெடைக்காது போல அப்டிங்கிற மாதி திரி நா விட்டுட்டே அ கடைசி நேரத்துலதா நா போய் அத பண்ணே பண்ணிட்டு எனக்கு என்ன ஆச்சுனா வேல கெடச்சது நானு க கடைசில வந்து பாத்தாக்கா என்ன அ நேரடியா வர சொல்லிட்டாங்க நம்ம நா எதிர்பாத்தது என்னன்னா வீட்லருந்தே வீ இன்னு கொஞ்ச அதுதா அந்த க நேரங்கிறத நம்ம வந்து வீணாக்க கூடாது அப்டின் நா அப்பதா வந்து புரிஞ்சுக்கிட்டே அத வந்து நானு ரெண்டு தடவ செரி நம்ம ஐ அந்த முயற்சி வந்து நானு ரொம்ப நாள் கழிச்சு எடுத்ததா ஒடனே ஓ பரவால்ல அந்த அப்பயே நா எடுத்திருந்தா எனக்கு அந் ந்த வேலையு கெடைச்சிருக்கு அதுக்கு வ எங் அதாவ்து ஒரு ஒருத்தருடைய அந்த அந்த லை வாழ்க்கையோடைய அந்த இப்ப தடமே வந்து மாறிருக் குன்னு சொல்லுவாங்க இல்லையா அ அது ஒரு க அது மாறி இருக்கு நெனைக்கிறே அப்போ அதா ம் ஆ எல்லார் ரு வாழ்க்கையிலயுமே வந்து இந்த தப்பு எதா ஒரு தப்பு வந்து அந்த க அந்த காலத்த வீணாக்கறது அந்த நேரத்த வீணாக்கறது நடந்திருக்கு ஆ அத நம்ம தவிர்க்க முடியுமான் கேட்டா ஒரு சில நேரங்கள்ல நம்ம தவிர்க்க முடியாததுதா ஏனா அ ரொம்ப முக் க்கியமான ஒரு இதெல்லா இருக்கு அ நம்மளுக்கு இத பண்ணி தா ஆகணுன்னா அத பண்ணிதா ஆகணு இல்லையா
கண்டிப்பா ஏன்னா நம்ம அந்தந்த நேரத்துல அதது செய்யாம விட்டு நம்ம பின்னாடி வந்து நறைய வந்து நம்ம வருத்தப்படுவோ அது வந்து அந்நேரொ நமக் கு வந்து தெரியாது அந்த காலகட்டங்கள்ல வந்து தெரியாது நம்ம வந்து இப்டி விரையம் பண்ணோமே அப்டின்னு ஏன்னா எனக்குல்லா அப்டி நிகழ்ந்துரு கு ஒரு சில நேரங்கள்ல ஆ நம்ம வந்து அந்த ஒரு முடிவெடுக்குற விஷயமா இருந்தாலுமே ஏதாவ்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலு செரி அந்த காலத்துல வந்து நம்ம சரியான முடிவு எடு கோமா அந்த நேரத்துல அந்த காலத்துல நம்ம வந்து அந்நேரொ வந்து அத ரொம் ப அ அது என்ன சொல்லுவாங்கல்லையா அந்த கவனம் இல்லாம நேரொ வந்து இருக்குறது அப்டி இருக்கயில நம்ம அதுக்கான பலன பின்னாடி அனுபவிக்கெலனா அந்த காலகட்டங்கள்ல நமக்கு தெரியு நம்ம இந்நேரொ அந்த முடிவு எடுத்திருந்ருக்கலாமோ இப்டி செஞ்சிருக்கலாமோ அப்டின் நம்ம அப்ப நெனைப்போ ஆ அதுல முக்கியமான முடிவுகள் லா நம்ம எடுக்கயிலதா வந்து தெரியு அது பின்னாடி அனுபவிக்கல நம்ம அந்த காலக்கட்டத்துல இன்னு நம்ம யோசன பண்ணிர்க்கணு நம்ம இன்னு ஆ சில காலங்கள் ஏ ஒன்னு இல்ல ஒரு திருமணம் நம்ம எ எடுத்துக்கிட்டாலு செரி ஆ வேலைவாய்ப்பு மத்த எந்த ஒரு முக்கியமான முடிவுகள்னாலு அந்த நேரத்துல வந்து நம்ம சரியான முடிவ எடு த்து நம்ம இருக்கோமா அப்டின்றத வந்து ஆராயணு ஆ அப்டி யா ஆராய்ஞானோதா நம்ம அது பின்னாடிக்கு வந்து அது நமக்கு வந்து ரொம்ப உபயோகமா இரு க்கும் சரி நம்ம நல்ல வேல நம்ம வந்து நல்ல யோசன பண்ணி இந்த முடிவெடுத்தனால தா இன்னக்கி நம்ம நல்லா இரு க்கோ அப்டின்றதுல்லா அந்த அந்த காலத்துல வந்துதா நமக்கு தெரியு அ நம்ம அத வந்து அத அப்ப விட்டுட்டு அப்றொ பின்னாடிக்கு நம்ம எவ்ளோ வருத்தப்பட்டாலு வந்து சில விஷயங்கள் வந்து மாறாது சொல்லுவாங்கல்லையா அது மாரி அந்த காலங்கள் வந்து பின்னோக்கி திரும்ப எப்பய்மே போகாது அந்த முடிவவோ எதையோ நம்மளால திரும்பையும் மாத்தவோ கொண்டு வரவோ முடியாது அதுனால நம்ம எந்த ஒரு நேரமே நமக்கு எடுத்தாலுமே வந்து அதப் பயனுள்ளதா ஆக்கணூன் சொல்வாங்க இல்லையா அந்த பின்னாடிக்கி நமக்கு அதாவ்து நம்மளுக்கு வருங்காலத்துக்கு என்ன தேவையோ அத ஓரளவு ரொம்ப வருங்காலத்துக்கு நமக்கு யோசிக்கணூன் தேவயில்ல முடிஞ்ச வரைக்குமாவ்து நம்ம அதுக்கு தேவையான விஷயங்கள நம்ம இப்ப வந்து இப்ப இருக்குற நிகழ்காலத்துல வந்து அது தவற விடாம ஒரு சில நேரங்கள்லா நம்ம செஞ்சிறணு அது சொல்லுவாங்கல்லையா அந்த பெ பெரியவங்களயெல்லா வந்து ஆ இப்ப நம்ள பாத்துக்குவாங்க பின்னாடிக்கு வந்து அவுங்கள நம்ம எப்டி பாத்துக்குறோமோ அது மாரிதா பின்னாடி இந்த இது காலங்களே அவ்ங்க நம்மள பாத்துக்குவாங்கன்னு அது என்னமோ உண்மதா அந்த மாரி காலங்கள்ல வந்து நம்ம அவ்ங்கள பாத்துக்குட்டோம்னா பி ஆ பின் காலங்கள்ல வந்து அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய இதுக்கேத்தா மாரி அவ்ங்க நம்ள பா த்தாலு அந்த அந்த பிரபஞ்சம் என்னா செய்யும்னா நமக்கு ந அ ஆ என்னென்ன பலனோ அது நல்ல பலன வந்து நமக்கு குடுக்கு நமக்கு உதவிகரமா இருக்க யாரையாவ்து அனுப்பி விக்கு இந்த மாதிரி நம்ம அன்னன்னை அந்தந்த காலங்கள்ல வந்து எத எத செய்யணுமோ அத சரியான நேரத்துல வந்து செய்யணு அ நெறய பேர் வந்து தவற விட்டுட்டு அந்த காலத்து தவற விட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா அந்த மாரி உங்களுக்கு யாரு அந்த மாரி வருத்தப்பட்டதெல்லா உங்களுக்கு தெரியுமா
ஆ நிச்சயமா இருக்காங்க ஏனா என்னுடைய சொந்தத்திலயே வந் து என்னுடைய சித்தி அந்த மாதிரி இருந்தாங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்கனா ஆ என்னுடைய இன்னொரு அந்த பெரியமா வீட்ல வந்து அ கல்யாணத் துக்கு திருமணத்துக்கு முன்னாடி அங்க இருந்தாங்க அதாது ஒரு வேல செய் செஞ்சுட்டு அவங்க வீட்ல அவங்க ஏனா அவங்க அக்கா வந்து வேலைக்கு போயிடுவாங்க அவங்க அந்த எடத்துக்கு பதில் இவங்க அங்க போய் இருந்தாங்க ஆ இப்ப அவங்களுக்கு திருமணமாகி குடும்போனு இருக்கும் போது இப்ப வருத் த படுறாங்க நா வந்து அந்த நேரத்த நா வந்து வீண் அடிச்சுட்ட அப்ப அங்க நானு வீட்டுக்கு ஒரு வே வேல செய்ற அந்த இதா நா பணிப்பெண் மாதிரி இருந்ததுக்கு இப்ப நா வெளியில எங்கேயாவது ஒரு கம்பெனிலயோ இல்ல ஏதோ ஒரு எடத்துல நானு ஏதா ஒரு சின்ன இது நான ஆரம்பிச்சு அங்க போயிருந்தா அதுக்கு ஏதா ஒரு கத்துக்கிட்டு இருக்க மாரி இருந்துருந்தா நா இன்னிக்கு என்னென்னவோ வந்து பண்ணிருப்ப இன்னிக்கி வந்து அ அதாவது இரண்டாவது வருமானமா என்னுடைய கணவர் சம்பாதிக்கிறது கம்மியா இருந் இருந்தாலு என்னுடைய இரண்டாவது வருமானமா ஏதாது உன்னு என் கையில இருந்திருக்கு ஆ நெறைய சேத்து வச்சிருப்பே ஏதா சும்மா இப்ப உக்காந்து நானு வருத்தப்படுற அப்டினு வந்து இப்ப சொன்னாங்க அதுதா அது வந்து அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு எப்டி இருக்கு அப்ப எப்டி இருக்குமோ தெரில அதெல்லா வந்து ஒரு தெரிஞ்சுக்காது போல நம்பளுக்கு அந்த யோசனையே வராது நம்மளுக்கு ஏனா நம்மளுடைய அந்த வேல சரியா இருந்தா அன்னைக்கு முடிஞ்சா போது அப்டின் நெனைக்க போது நம்ளுடைய அந்த எ மூளையில எதுவுமே எட்டாது நம்ம அத தவிர்த்து நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லா தெரியாது ஒரு காலங்கடந்து வந்த பெறகுதா நம்பளுக்கு அது நம்மளுக்கு உரைக்கு அப்டின் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நா நடந்தருக்கு அப்படின் வந்து சொன்னாங்க அப்ப பாத்தா ஆ அதுதா எல்லார் வீட்லயு ஒண்ணு ஒண்ணு இருக்கு நம்ம எந்த நேரத்துக்கு வந்து எத செஞ்சு செய்யணுமோ சில பேர்லா வந்து அப்பயே ஏனா நெறைய பேர் வந்து இந்த இந்த பென்ஷன் அது இதுன் வாங்கறத் அதெல்லா வந்து சேத்து வச்சருங்க ஒரு அவங்கலா ஒரு இந்த காலத்த வீணடிக்காம என்னென்ன செய்யணுமோ அதெல்லா செஞ்சுட்டு நா இத்தன வயசுக்கு மேல நா இப்டி வந்து சந்தோஷமா இருப்ப நா அதுக்கான உண்டான இதெல்லா நா இப்பயே எடுத்துட்ட அத வீண் அடிக்காத அப்டின் வந்து சொல்லுவாங்க சேத் து வைக்கிறவங்க ஒரு சில பேர்லா நா பாத்திருக்க அ ஓட வேண்டிய வயசுல ஓடுவாங்க நல்லா ஓடுவாங்க அதாது வேலைன்றது வந்து செய்வாங்க ஏன்னா இந்த காலத்த விட்டுட்டா நம்ம வயசானதுக்கு அப்புற உக்காந்துட்டு நம்ம அப்ப ஓட முடியாது சம்பாதிச்சு வச்சது ச இருந்தா மட்டுந்தா நம்ம உக்காந்து அத அனுபவிக்க முடியு அப்டின்னு அது ஒரு சிலர் வாழ்க்கைக்கு வந்து என்ன ஆகுதுனா ஒத்து போகுது அ அவங்க காலத்து த வீணடிக்காம இருக்காங்க அதுக்கடுத்து அவுங்க அதனால ஓடிட்டே ஏதாது ஒரு பிரச்சனைகள் பிரச்சனை வந்துட்டு தா இருக்கு அவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த நேரத் த வீண் அடிக்காமதா இருந்திருப்பாங்க இருந்தாலு அந்த குறிப்பிட்ட அந்த இது நேர அவங்களுக்கு அந்த பிற்காலம் வந்த பிறகு அவங்க கஷ்டந்தா பட்டுட் டு இருப்பாங்க அதுதா எந்த அவங்களுக்கு அந்த நே ரம் சரியில அப்டினு வந்து சொல்லுவாங்க இப்பதா அந்த நல்ல நேரம் வருமோ இன்னுமு நா உழைக்க வேண்டிய அந்த நேரம் அது காலம் வந்து இருக்கோ அப்டிங்கற எண்ணந்தா இருக்கும் அதனால அ சில பேருக்கு அந்த நேரம் அப்டிங்கறது வந்து அ சரி வரும் இந்த நேரம் நா அப்டி பண்ணிட்டா அடுத்த நேரோ நா உக்காந்து நா சாப்புடுவே அப்டின்னு அது ஒரு சிலருக்கு ஒத்து போகுது வாழ்க்கைக்கு சில பேருக்கு ஒத்து போக மாட்டேங்குன்னு நெனைக்கறே
அது என்னவோ உண்மைதா ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி அ எங்க அப்பாட்ட நா கேப்பே அ நீங்க அ படிக்கல அ அந்த காலத்து வந்து விரயோ பண்ணாலோ நீங்க அந்த படிக்காத காலங்கள்ல என்ன செஞ்சீங்கன்னா நா ஆனா உழைக்க தா செஞ்சே அந்த சின்ன வயசுலே வந்து அந்த அ ஒரு சில வேலைகள்லா பாப்பாங்க அவங்க அவுங்க பாத்ததுனால அ அப்ப இருந்தே அந்த வேலைகள் வந்து பாத்துட்டே இருந்தாங்க அந்தது அந்த தொழில வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்றோ நிறைய வேலைக்கு போறாங்கல்ல ஆனாலுமே இப்ப வரைக்கும் அதே ஆ அதே ஒரு இது இதுலதா இருக்காங்க தவிர ஆனா அந்த ஒரு முன்னேற்றமில்ல ஆனா உழைக்கிறதா செய்றாங்க அப்டிங்க போது நம்ம இந்த எடத்துல வந்து அந்த நேரம் வந்து நீங்க சொல்றது மாறிக்கு ஒருவேளை அந்த நேரம் காலம் அதுவு எதுவு அவங்களுக்கு கை கூடல அந்த மாதிரி கூட நம்ம சில நேரம் எடுத்துக்கலா ஏன்னா இங்க யாருமே வந்து அப்ப நால்லா சொல்லுவே நீங்க அந்த காலத்த நீங்க நா வீனடிச் சேன்னு நீ சொல்ல முடியாது வீன் அடிச்சாங்கன்னா அது யாருன்னா இந்த சில பேர் வந்து அந்த அந்த நேரத்த வந்து உபயோகிக்காம ஊற சுத்திட்டு அந்த மாறி செய்வாங் ஆனா நா வந்து அந்த இதும் பண்ணல நா வந்து சின்ன வயசுல படிக்கல ஆனா நா வந்து நா வந்து வேலை பாத்துக்கிட்டேதா இருப்ப ஏதாவது ஒரு அ கடையில போயி வேலை பாக்க வேலை பாக்க வேலை பாக்க இப்டியே பண்ணிட்டுதா இருந்தே ஆனாலு அந்த அந்த நேரம் வந்து கைக் குடல அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா நமக்கு என்னதா நேரம் வந்து சரியான நேரத்துல உபயோகப்படுத்தினாலும் நமக்கான நேரம் வந்து கைக்கூடையிலதா வந்து சில விஷயங்கள்லா நடக்கும் அப்டின்றது வந்து தெரியுது இதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நேரத்தை வந்து அ சில பேரு சொல்லுவாங்க இல்லயா அந்த எத்திக்ஸ் எல்லா இந் இந்த மாறி நேரத்திரு மிஸ் பண்ணயினா பின்னாடி பாரு நீ எப்டி கஷ்டப்படுவ அப்டின்னு ஆனா ஒரு சில பேர் வந்து அ நல்லாவே இருந்துருக்காங்க அந்த அது என்னான்னா அவங்களுக்கு நேரமு நல்லா இருந்திருக்கும் அதுக்கேத்த மாறி அந்த புத்தியு அவங்களுக்கு நல்லா வேல செய்யு இந்த நேரத்துல இந்த வாய்ப்ப நம்ம பயன்படுத்திட்டோன்னா நம்ம வந்து முன்ன வரலா அப்டின்னவங்களுக்லா அந்த வாய்ப்பே வந்து கை குடுத்து மேல தூக்கி இருக் க்கு அதனால அந்த நமக்கு அந்த நேரம் இருக்கையில நம்மளுடைய அ புத்தின்னு சொல்ற அறிவும் வந்து வேல செஞ்சோச்சுன்னா நம்ம அந்த ரெண்டுமே சேந்து வேல செய்யிலதா ஒருத்தவங்களுக்கு அந்த நேரம் கை கூடும்னு நா நெனைக்கிறே அ நேரத்த பத்தி நம்ம இன்னும் நெறையா பேசிட்டே போகலா உங்க கூட பேசுனது சந்தோஷம் மீண்டும் இதே மாறி ஒரு வாய்ப்பு கிடைக்கயில பேசுறே நன்றிங்க
நன்றி